அ நல்லா இருக்கேங்க நீங்க எ ப்படி இருக்கீங்க
அ ரொம்ப நல்லாருக்கே சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சுங்க ம் மதியம் சிக்கன் கொழம்புங்க நீங்க என்ன சாப் டீங்க
நாங்க சாம்பார் பழ
ஓகே அ செரி செரி செரிங்க ம் நீங்க உங்க நீங்க எந்த ஊரு இருப்பீங்க
நாங்க திருவாரூர் சைட்டுருக்கோ தோழி
செரி செரிங்க நாங்க மதுர மதுரையில இப்ப கொஞ்சோ மழையா பேஞ்சிட்டே இருக்கு ரெண்டு மூண் நாளா ஆமா ஆமா ரெண்டு மூண் நாள் நல் நல்ல வெயிலு வெளியவே போவ் முடியல இப்ப மத்தியா ஒரு அரம நேர்மா கொஞ்சோ மழையா இருக்கு க்ளைமட் கொஞ்சோ சேஞ்ஜு அ க்ளைமேட் வந்து கொஞ்சோ மாறிருக்கு
ம் எங்களுக்கு மழ வர்ற மாரிதா இருக்குது ஆனா மழ வரமாட்டேங்குது தோழி
ம்
கொஞ்சோ மழ வந்தா அந்த மாட்டுங்களுக்கு கொஞ்சோ மேச்சல்ருக்கூ இல்லையா
ஆமாமா ஆ அது உங்களுக்கு தண்ணி ரொம்ப தேவப்படுமில்லையா மாடு பராமரிக்கனு அய்யோ ரொம் ப தண்ணி தேவைப்படூ
ஆமா மா நம்ம ஊர்ல தண்ணிக்கு ப்ரச்சன இல்லங்க தோழி
ம்
தண்ணிலா கரெக்டா தண்ணி எப்போதூ நம்மூர்ல இந்த கவுவர்மெண்ட்லேந்து வீட்டுக்கு ஒரு பைப்பு வச்சிருக்காங்க
அப்டியா செர் செரி தினோ வந்துருமா அது அது எப்டி தெனமோ ஒரு நேரத்துக்கு வருமா எப்பய்மே அந்த தண்ணி வந்துட்டேருக்குமா
காலையில அஞ்சு மணிக்கு அஞ்சு அஞ்சரைக்கு போட்டு வுட்டுருவாங்க ஒரு பதினோரு மணி வரையில வந்து உட் ட்ருக்கூ தண்ணி
அப்யா செரி ஆ
அதே மாரி சாயந்தரத்துல நாலு மணிக்குல்லா தண்ணி போட்டுவுட்டுருவாங்க
ம்
டு ஒரு ஏழு மணி வரையில தண்ணி வந்துட்ருக்கூ
அதுக்குலா நீங்க மின் கட்ணம் கட்டணுமா அந்த தண்ணி
ஆ தண்ணி வரி கட்டணு அது எவ்வளவுங்குறது மாசத்துல பஞ்சாயத்துலேந்து கொண்டு வந்து குடுப்பாங்ளா ஆ ஆ தண்ணி வரி கட்றோ ஆனா இதுவரைலு யாரு கட்டுனது இல்ல தோழி பொய்யெல்லா சொல்றத்துக்கு இல்ல சொல்லுவாங்க கட் ட்டணுனு சொல்லிருக்காங்க
ஆ அது கட்னதுல்ல கட்ன வாங்கனதுல்ல பரவால்ல இது ஆடு வளப்பு திட்டத்துக்கு உதவியா இருக்கு உங்குளுக்கு
ம் அது இல்லனா என்னால ஜமாலிக் முடியாது பாருங்க மெய்னா தண்ணி தா அதுக்கு தேவ
ம் அது மாட்டுக்கு உணவெல்லா என்ன குடுப் பிங்க நீங்க இப்ப மாடு வளக்குறீங்க இல்லையா அத காலேல எந்திச் அ என்ன அது சாப்படறதுக்கு என்ன குடுப்பிங்க நீங்க மாட்டுக்கு மாடுகளுக்கு
சாதாரணமா உள்ள மே மேச்சலுக்குள்ள மாடு வந்து காலைல வைக்க வைக்கலுதா போடுவோ வைக்கெல் போட்டு தண்ணி வெப்போ அப்பறோ மேச்சலுக்கு ஓட்டிட்டு வ ந்துருவோ அப்றோ சாய்ந்தரமா போயி தண்ணி வச்சு மதிய தண்ணி வச்சு மூணு வேல நாலு வேல தண்ணி வெக்கணு
அ தண்ணி வெக்கறதுனா வெறு தண்ணி வை பிங்ளா அந்த தவுடு புண்ணாக்கு அதோட கலந்து சேத்து வெப்பிங்ளா
வெறுந்தண்ணிதா தொ வெப்போ அதாது சென மாடு இருக்குதுங்ள
ஆமா அ
ட்டு தீவன போட்டு வப்போ அது வந்து அதாது தொடர்ச்சியா வெக்க கூடாது தீவன அது கறவ நின்னுச்சுனா தீவன வெக்க கூடாது கண்ணு குட்டி பெருசா போயிடு நைட்டுல அது கன் து போடு சமயத்துல ரொம்ப கஷ்டமாயிடு
ம் அது சாப்பாடு குடுக்றதெல்லா அள வாதாங்குடு கணுமா அது மாடுகளுக்கு வந்து எவ்ளோ குடுத்தாலு சாப்ட்டே
கண்டிப்பா ஆமா அதுதா தல அது இன்ற சாலப் போ இது பாக்கறதுனால நமக்கு அந்த பாரந்தெரிய மாட்டேங்கிது
ம்
ஆ அது சாப்பாட்டுக்கு குடுத்துக்கிட்டே தா இருக்கணூ எவ்ளோ போட்டாலூ தின்னுகிட்டே இருக்கூ
ஆமா அது அளவுல்லா நீங்கல்லா கரெக்டா ஆ ளவு பாத்த்தா குடுப்பீங்களா
ஆ இல்ல வயிறு இது நெரம்பிட்டுனாலே தண்ணி வக்கேல் போட்டு தண்ணி வச்சுட்டோ வச்சுங்கிளே வயிறு நெரம்பிடூ
ம்
கப்றோ ஒரு ரெண்டு மூணு தடவ சாணி போட்டதுக் பிறகு திரும்பவூ நம்ம வக்கேல் அள்ளி வச்சு தண்ணி வெக்க வேண்டிதா
அப்டியா சேர் செரி அதெல்லா
செனமாட்டுக்கு கட்டாயோ நீங்க சொல்ற மாரி கவனிச்சு பாப்போ செனமாட்ட வந்து ரொம்ப தீவனோ வெக் க்காம அது மூச்சித்தெணறல் மாரி வந்துரூ அதுக்கு ஃபுல்லா வயிறு ஃபுல் ஆயிட்டுனா
ம்
நம் மனிதர்கள் மாரிதா தோழி அது மாடும் ஆ, நமக்
நாலு இரைப்பை இருக்குன்னு சொல்லுவாங்க அது மாட்டுக்கு வந்து அ அது அளவெல்லா தெரியாது அ அப்டியே சாப்ட்டே இருக்கு, கொஞ்ச நேரோ ஓய்வா இருக்கறப்ப வயித்துல வந்து நாலு இரைப்பை இருக்கும்மா மாடுகளுக்கு அது அந்த இரைப்பையி ந்து ஒன்னொன்னா எடுத்து மறுபடியு வாயில கொண்டு வந்து அச போட்டே இருக்கு, அந்த மாரி அச போட்டு சாப்புட்றதுனால தா அதுல இருந்து ரெத்தத்துல கலந்து பாலா குடுக்குது அந்தமாரி நா படிச்சிருக்கே
ஆமாமா அது இப்ப ஆ, க அது அதாவது கறக்கற மாட்டுக்கு வந்து பச்ச தீவனம்தா அதிகமா போடணு, பச்ச புல்லு ஆ பருத்தி கொட்ட தீவனம் ம் இந்த எள்ளு புண்ணாக்கு இருக்குமில்லையா அது கொஞ்சம் கூடுதலா போட்ட நல்லாயிருக்கும் கறக்கவும் பாலு கொஞ்சம் திக்கனசா இருக் அதுக்கு பிறகு சோளமாவு
ம்
தவுடு உளுந்துபக்கு இதெல்லாம் போடலாம் தோழி இதெல்லாம் போட்டா கொஞ்சம் பால் நல்லா கூடுதலா இருக்கும் திக்க திக்கலா இருக்கும்
ம்
சில மாடுகளுக்கு பாலு எவ்வளவு தான் நம்ம வைத்தியம் பண்ணாலும் தண்ணியாதான் இருக்கும் அந்த இதுவே நல்லா இருக்காது.
நல்லா இருக்காது நீங்க எத்தனை ஒரு மாசத்துக்கு எத்தனை தடவை இது டாக்டர் எல்லாம் கூட்டிட்டு போவீங்களா இதுக்குன்னு தனியா மருத்துவர்கள்
இருக்காங்க இதுக்குன்னு ஆமா ஆமா ஆமா இதுக்குன்னு ஆ இப்ப நம்ம அதுவே சந்திக்கவே ஒரு டாக்டரை வச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கறதுனால எந்த நேரத்துல கூப்பிட்டாலும் வருவாங்க மாட்டுக்கு வந்து பகல்லையும் உடம்பு முடியாம போகும் இரவுலையும் உடம்பு அந்தம்மா போன்னு இரவுல வரம்பு முடியாத போகுது என்ன காரணம்னா செரிமான கோளாறு வரும்போது
ம்
இரவுல உடம்பு முடியாம போவும்
அப்ப டாக்டர மருத்துவரை கூப்பிட்டா உடனே வந்து பார்த்
அ பாத்துருவாங்க அத இன்னொன்னு ஆறு து மூணு மாத கால நா படிச்சே தோழி அந்த மாடு வளர்ப்பு எப்படி அப்படிங்கறதுல படிச்சுக்கிட்டே ஆஹ் அதனால அது மாடு எப்படி பராமரிக்கணு ஃபஸ் ட் மாடு வாங்கறதுக்கு முன்ன என்ன தேவை கொட்டாக தேவை அப்புறம் மாடு எப்படி பராமரிக்கணு மாடு எப்படி செனை புடிக்கணு சென புடிச்ச மாட்டை எப்படி பாதுகாக்கணு ஆஹ் அப்புறம் கன்று ஈண்டது அதுக்கு பிறகு அத எப்படி பாதுகாக்கணு அளவு தண்ணி எவ்வளவு வைக்கணு அதாவது கண்ணு குட்டி போட்ட உடனேங்க ஒரு ஒரு கொட தண்ணி வச்சோன்ன அதுல அர குடந்தா தண்ணி வைக்கணு
அ ரொம்ப கவனமா பாக்கனு ஆஹ் கேக்குது கேக்குதுங்க ரொம்ப கவனமா வள க்கணும் போலயே நீங்க இவ்வளவு விஷய சொல்றீங்க. பரவால்ல அ
ஆஹ் அப்புறம் அதுக்கு உன்னி புடிக்குந் தோழி இதுல மெயின் விஷய என்னன்னா இந்த கோட காலத்துல ஒரு உன்னி ஒண்ணு வரு மாட்டுக்கு
அப்படியா
ஆஹ் பேனு பேனு அதாவது தட்ட உண்ணி இப்ப தட்ட உண்ணின்னு வரு இன்னொரு உண்ணி ஒண்ணு குண்டு குண்டா உ உண்ணி வரு
ஆஹ்
டு வகையா புடிக்கு அந்த ரெண்டு வகை உன்னி புடிச்சா உன்னி காய்ச்ச வந்து மாடே மூணு நாள்ல எறந்து போயிடு
அச்சச்சோ அப்படியா உம்
இந்த உன்னி காலகட்டடத்துல இப்ப உன்னிக்கு மருந்து கொடுத்து த்திருக்காங்க தோழி வ நறைய சோப்பு வந்துச்ச இதுக்கு முன்னாடி இப்ப அதை விட ரொம்ப ஈசி ஒரு நூத்து நூறு இவ்ள தா அந்த மருந்து நூறு ரூபாயில இருந்து ஆரம்பத்துல இருக்கு குது அதாவது கொம்பு நுனி கொம்பு இருக்குங்கல்லயா நடுகு சென்று
ஆமா ஆஹ்
பகுதி வரையில கோடி கிழிக்கனு தோழி ஆமா கோடி கிழிச்சிட்டு மூணு நாளிக்கு அப்புறம் அந்த போடுங்க மூணு நாள் வரையில பாத்துட்டு இருக் அன்இன்டெலிஜபிள் மூணு நாளைக்கு அப்புறம் அந்த வயத்து வழியா இருந்த முடி வந்து இருக்குது இல்லியா துளாரம் வழியா இறங்கி வயிறு வயிறு வரையில வந்து துறு அப்ப அதுக்கு கொசு கடிக்காது எறும்பு கடிக்காது உண்ணி கடிக்காது கடிச்ச பூச்சிகள் இறந்துவிடும்
அப்பிடியா செரி அது எந்த என்ன விலை க்கிறாங்க அந்த மருந்து விலை என்ன எவ்ளோ ஆகும்
அந்த உண்ணி மருந்துங்களா
ஆஹ்
அதா நூறு ரூபா தோழி நூறு ரூபாயில இருந்து நூறு ரூபாயில இருந்து அதுக்கு மேற்பட்டு எவ்ளோ வோணுனாலு வாங்கி
உம் பரவாயில்ல இந்த மாதிரி எல்லா கண்டுபிடிப்ப வந்திருக்கு அவங்களுக்கு
ஆமா நாங்க பஸ்ட்டு சோப்பு தா தோழி வாங்கி போட்டோம் சோப்பு வாங்கி போட்டா அது ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு தா அ கேட்டுச்சு
உம்
அது அதுக்கு பிறகு கொஞ்சோ அதாதா உண்ணி ஈஸியா வந்துருச்சு
ச சேரி சேரிங்க மத்த நோய் என்னதா இப்ப அந்த உண்ணி அத தவிர மாடுகளுக்கு என்ன நோய் பரவுற மாதிரி இருக்கு
அஹ கோமாரினு வரும் தோழி கோமாரினா ஆஹ் வாய்லல்லா புண்ணு வந்துறு கால்ல புண்ணு வந்துறு
உம்
ஆஹ் அப்றோ அம்மா இன்னு வருவாங்
மாடுகளுக்கு அம்மா இங்க வரனு அதா மனுஷங்களுக்குதான பெரியம்மை சின்னம்மை அந்த மாரி சொல்லுவாங்க மாடுகளுக்கு அந்த மாதிரி வருதா
ஆமாங் அது எங்க மாடுங்களுக்கு எங்க மாட்டுக்கு ஒரு மாட்டுக்கு வந்துச்சு
உம்
வந்துட்டுனா மரத்த தொட்டா நம்ம எப்டி இருக்கோ அந்த ஒரு நேர வழவழப்பே இருக்காது மரமா தானே இருக் கு அது போலயே ஆயிட்டு அது போலே ஆயிட்டு ஒடம்பு ஃபுல்லாவு வாய் கூட தொரக் கம்ப வந்துருச்சு
உம்
அப்டே பாவமா பரிதாவ நெலைக்கி போயிட்டு பிள்ள
சேரி சேரி ஐயயோ அது செரி இந்த மாதிரி எதாச்சு ஒரு ஒரு மாடுகளுக்கு வந்து எதாச்சு ஒரு கோளறு ஆச்சு ஆஹ் வியாதி வந்துருச்சு னா
உம் கட்டாய பரவு தோழி பக்கத்துல கட்டுனா கட்டாய வந்துரு
உம் ஆனா ரொம்ப கவனமா வள
ஆமா அத தினமு சுத்தப்படுத்தி வளக்கணும் தோழி தினமு அதாவ்து நம்பளால முடிஞ்சு தின குளிப்பாட்லா அப்டி இல்லயா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நாளு குளிப்பாட்டி ஆகணு
உம்
உம்
ஆமா அஹ் நீங்க சொல்றத பாத்தா வேல அதிகமா இருக்கும் போலயே மாடு பராமரிக்கிறது நம்ம ஈசியா நாங்கலா வந்து பே இப்ப நகர்ப்புறத்துல இருக்கவ்ங்க வந்து ரொம்ப ஈஸியா நெனைக்கிறோ பால் என்ன இருக்கு அவ்ங்களுக் க்கு மாடு இருக்கு ஆஹ் பிகாஸ் செலவே இல்ல பாலு கறந்து வித்ருவாங்க காசு கெடைக்குன் சொல்வோ ஆனா இவ்ளோ கஷ்டப்பட் வீட்டுல பால் கறந்து விறக்கிறதெல்லா ரொம்ப கடுமையான வேலையா இருக்கே
ஆமாங்க தானே அதுப்ப அத பாத்து மேச்சுட்டு நம்ம அத பாத்து பராமரி வெச்சுட்டு இருக்கோம்ல அதவே நம ஒடம்புக்கு ரொம்ப கஷ்டம் தான ஒடம்பு ரொம்ப பாதிக்கு
உம் ஆமா உங்களுக்கு கஷ்டம் தான உங்களுக்கு ஒடம்பு முடியாம
அஹ் இப்ப நா அது பாத்துட்டு இருந்ததுனால எனக்கு மெழங்காலு ரொம்ப வழியாயிடுச்சு
உம்
மெழங்கால்ல சவ்வே விட்டு போயிட்டுன்டாங்க என்ன காரணம்னா மாடு ஓடும்போது நம்மளால ஒரு மாட்ட புடிச்சிகிட்டு அ டுத்த மாடு புடிக்க முடியாது இன்னொரு மாடு கால வெச்சு மிதிச்சுக்கிட்டு ஒரு மாடு புடுக்கிறோ பாருங்க
ஆமா ஆமா ஒரே ஒரே இதுல உங்க வெயிட் எல்லா ஒரே
ஆமா அதுல இழுத்துக்கிட்டு நம்மள இழுத்துத்துனால நமக்கு அந்த மாரி ஆய்ட்டு காலு
சேரி சேரி ஆஹ் அதே மாரி மாடு வந்து மேச்சலுக்கு விட்டி இல்லியா அது அது பாட்டுக்கு அந்த ரோடுகள்லாம் அந்த பக்கம் திரிஞ்சு வருது அது கரெக்டா உங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்து
க ஆஹ் கரெக்டா வந்துருங்க தோழி அது வீட்டு கரெக்டா வந்துரும் ஆஹ் அது நம்ம மக்கள் நம்ம மனிதன் மாரிதா அதுவு நம்ம பேர சொல்லி கூப்பி விட்டோம்னா வரும் பாத்துங்க
உம்
ஆஹ் ஒவ்வொன்னுக் எங்க வீட்ல இருக்கிற மாடு ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு பேரு இருக்கு
உம் பரவாயில்ல நல்லா பாஷ எல்லா புரியிது பேசுற பாஷலா எல்லா புரியும் போல
ஆமா போகாதன்னா போவாதுங்க அது ஒருத்தர் போனாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு போவாதன்னா அடுத்த ஆள் திரும்பிடுவாங்க அவங்களும் திரும்பி வந்துருவாங்க
எங்க வீட்டுல வந்து தெனமு ஒரு மாடு வரும் தினமுனு சொல்ல முடியாது ஒரு நாள் விட்டு ஒரு நேரத்துக்கு சாயங்காலம் ஆனா ஒரு ஒரு ஏழு எட்டு மணி போல ஆஹ செரி செரி ஓகே சரி உங்களோட பேசுனது ரொம்ப